ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க
கேக்குதா ஓகே அதான் அப்படியே போயிட்டு உருட்டி திரட்டி ஊடு வந்து சேர்றதுக்கு மணி ரெண்டரை ஆயிடுச்சு
ம்ம்
சரி வந்த டயர்டு தாங்கல வெயில் வேற ஓவர இருக்கு ஒரு ஒரமா படுத்துட்டன் படுத்துட்டு சரி தூங்கலான்னு பாத்தா தூங்கிட்டோம் பகல்ல தூங்கிட்டா நைட்ல தூக்கம் வராது
ரெண்டரை மணிக்கெல்லாம் தம்பி சாரும் அப்பதான் தூங்க ஆரம்பிச்சாரு
ஆ அதான் நான் வந்து ஒரு மூணு மணிக்கும் என்னமோ கால் பண்ண நினைக்கிறேன் நீங்க எடுக்கல அதுக்கு அப்புறம் நீ தூங்குவ அப்படின்ட்டு டிஸ்டர்ப் பண்ணா வுட்டுட்டேன் அதோட சாயந்திரம் ரேவதி எதோ வெளிய அனுப்பி் இருந்தது
அது தான் கோழி விடியும்
கோழி விடிய அனுப்புச்சு அப்பதான் நான் வந்து வளனூர்ல இருந்தேன் அது என்னன்னா அம்மா என்ன சொன்னாங்க நாளைக்கு வேற ஞாயித்துகிழமை வேலை வேற இருக்கு கொல்லைல காலையில போய் எங்க போய் எப்ப கறி வாங்கினு வருவ கறி வாங்கினு வாடா அப்படின்னு சொன்னாங்க சரிதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நான் வளனூர் போய் வாங்கலான்னு சொல்லி போனா கறிக்கடையே இல்ல செரி வந்ததே வந்தோம் பீப் சாப்பிட போலம் தச்சன் சொல்லிட்டு பீ ப் சிக்ஸ்டி பைவ் ஒருநூறு கிராம் வாங்கி பொறுமையா சாப்பிட்டு கீட்டு முடிச்சுட்டு அந்த வளனூர் ஒரு சத்தரம் ரோடு தெரியுமா
ஆஹம்
சத்தரம் ரோடுனா சத்தரத்தில திரும்பாத கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த மெயின் ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு சந்துமாரி உள்ள பூந்து வருவோம் தெரியுமா
ஆமா
அந்த சந்த வழியா உள்ள புந்து சத்தர ரோட்ல ஜாயிண்ட் ஆயி திரும்ப ரைட் திரும்புவோம்
ஆஹ அஹ
அங்க தீர் திரும்பி ஒரு பத்தடி வந்திருப்பான் திடீர்னு ஒரு கொழந்தை குறுக்க வந்துடுச்சு
என்னாச்சு
இடிச்சுட்டா
ஆ
ஆமா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்
ஆஹ்
பொறுமையா தியா வந்தேன் முப்பது கூட வந்திருக்காது ஸ்பீடு அப்பதான் திருப்புறேன் திருப்பி திருப்புநொனா தெரியும்ல திருப்புனா வேகமாலாம் போகமாட்டேன்னு
ஆமா
போயிட்டு இருக்கேன் ரோட்ல ரெண்டு பக்கமும் பைக் நிக்குது அந்த ரைட் சைடு பைக்கு பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருக்குறான் அவனோட கொழந்த போல அது லெப்ட் சைடு பைக்கு பின்னாடி நின்ன்னுட்டு இருக்குது கொழந்த ஹைட்டுக்கு ரெண்டு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொழந்த நம்ம பைக் பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல
வீட்ல இருந்து ஓடி வந்ததா
வீட்டு வாசல் தான் வீட்டு வாசல்ல அந்த பைக் நிக்கிது லெப்ட் சைடு இந்த பைக்கு லெஃப்ட் சைடு்லாம் ஒரு வீடு அந்த வீட்டு வாசல்லாம் பைக் நிக்கிது பைக் இப்படி நடந்து கொழந்த நின்னுட்டு இருக்குது ரைட் சைட்ல அந்த கொழந்தையோட அப்பா நின்னுட்டு இருந்திருக்கறான்
ம் ம் அத கூட கவனிக்காக தா நின்னு இருக்காங்க
அஹா அது அவன பாத்து அப்பா அப்பான்னு கத்தீங்க திடீர்னு குருக்குல வந்துருச்சு நா சடன் பிரேக் ஆடிச்சி எட்டி மே புடிச்சுட்டே முன்னாடி பிரேக்க புடிச்சு வண்டி தீத்திக்கின்னே போயி அந்த நிக்கிற கடைசி செகண்ட் லைட்ட இடிச்சுக்கு
அச்சச்சோ ஆ
பெருசு கீழ உந்துத்து எனக்கு கையு ஓடல காலு ஓடல திடீர்னு பட படனு அடிச்சிக்க ஆரமிச்சிட்டு
ம்
ஐயோ கொழந்தையாச்சே ஏன்னா நம்ம வீட்ல ஒரு தம்பி இருக்குன எனக்கு ஒரு ஐய கொழந்த என்ன ஆச்சோ ஏதாச்சோ சொல்ட் வண்டி நிறுத்திட்டு சாவி கூடோ எடுக்கல தட தடன்னு நா எறங்கி நா போறக்குள்ள சுத்தி அங்க நெறைய பேர் ரோடே கொஞ்ச கூட்டமாதா இருந்துச்சு வெச்சுக்கவே எவனு இல்லனா நா ஓரமாவது போயிட்டு இருப்பா இவனு கூட்டமா நிக்கவு அந்த கொழந்த கஷ்டப்பட்டு நிக்கவேன்டியதாய்ட்டு
ஐய்யய்யோ அப்றோ என்னாச்சு
ஆஹு நா அதுக்குள்ள அங்க இருந்த ஒரு அண்ண தூக்கிட்டாரு தூக்கிட்டு அந்த கொழந்தையோட அம்மா திட்ட ஆரம்பச்சிட்டுடாறு கொழந்தைய பாத்துக்கிற ரோட்ல விட்டு நின்றுட்டு இருக்காரு அப்படின் இன்னுட்டு இருக்காரு எனக்கு வந்து என்னச்சு கொழந்தைக்கு என்னாச்சுனா பாக்கிறு அது அழுதுட்டு தா இருக்குது கொழந்த தலையை தேச்சு விட்டாங்க பாத் பாத்தாங்க காயங் கீயோ எதுவு இல்ல ஒண்ணு இல்ல ஸ்லோவா நா பிரேக் புடிச்சி நிக்கு இல்ல கடைசியா வண்டி நிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இருக்குகிற அந்த டைம்ல குறுக்குல வந்துட்டு அதுல இடுடிச்சிசு லைட்டா பொறுமையா வந்து இடிச்சிது ரொம்ப வேகமால இடிக்கல
ம் ம்
சேரி சேரி இடிச்ச கீழே விழுந்தது அந்த குஒழந்த அதா எனக்கு ஒரு மாரி பதட்டமாயிடுத்து நெஞ்சு பட பட சிக்குது அந்த கெழந்தை என்னாச்சு என்னாச்சு கேக்கற நானு அந்த கொழந்தைதோட அப்ப இல்ல அது ஒன்னு லைட்டா அடி தா நீ கெளம்பு அப்டின்றா
இதா பாத்துக்கிற லச்சினமா அந்த கொழந்தைய
ஆ
அந்த கொழந்தை அவங்க அப்பா வெளில இருக்கறாங்கன்னு நம்பிதா விட்டு இருப்பாங்க
ஆ அந்த பொண்ணு அந்த கொழந்தையோட அம்மா பக்கத்துல அந்த பக்க நின்னுட்டு இருக்குது
ஓ ரெண்டு பேருமே இருந்துக்கறாங்க அப்ப அவங்க என்ன ஊரு கத பேசினாங்களோ
ஆமா எதோ கத தா பேசுட்டு இருந்துதானு ஆனா
ம்
ஐயோ எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு சுத்தி இருந்தவங்கல்லா வந்து அந்த அந்த கொழந்த அம்மாவ திட்டுறானுன்னு வெச்சுகவே பொதுவா நம்பள எவனு எது சொல்லல ஆனாலு எனக்கு வந்து கொழந்தையாச்சே அப்டின்ற ஒரு பயோ என்னாச்சோ ஏதாச்சோ மெயினா நம்ம வீட்ல ஒரு கொழந்த இருக்கும் போது எனக்கு இன்னுமே அதுதா தோணுது பொதுவா தோணாது யாருக்கு அதெல்லா நம்ம வீட்ல ஒரு கொழந்தை இருக்கானே நீ கால் பண்ற ஆமா கால் பண்ணப்ப சொல்லல நானு மறந்திட்டே
ம் ம் ம் நா கால் பண்ணும் போது சொங்காடு தாண்டி வரேன்னு சொன்னீங்க
ஆமா ஆமா வண்டியில வந்துட்டு இருந்தே நா அங்கயே போன நின்னுட்டு இருந்துங்கிகோ
ஆ ம் ம்
எனக்கு ஒரு மாதிரி பட பட ஆயிடுச்சு எதுவு பண்ண தோணல சேரி கொஞ்ச ரிலாக்ஸ் ஆகன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பையா கிட்ட பைக்க ஓரமா நிறுத்தி பைக்கில இவத்த நின்ட்டே
ம் ம் ம் ம்
அவ அவ அது நா ஒரு என்ன சொல்றது விழுந்தது எடுத்தே தொடச்சே கிளம்பினே கிளம்பி போயிட்டானுங்க இடத்தை காலி பண்ணிட்டு நா மட்டு நின்னுகிறா அனாதயா
ஐயையோ ஒரு பயம் இருக்குல்ல
ஆம்மா
பை நம் வேற யா வேற யாரனா ஏத்திருந்தா கூட நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு ஐயையோ ஒரு குழந்தா போயிச்சே அப்புடின்னு சொல்லிட்டு
ஆ பெரியவங்னா பயன்லா பஸ்ச்தா தெரியாத ஏன்டா அது கூட பாத்து வரமாட்டியாடா நாலு வார்த்த பேசி வந்துருவோ
ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்த பசங்களங்களா இருந்தாலு பரவால்ல
ஆ ஆ
ம் ம் ம்
பக் பக்குனு ஆயிடுத்து சனி கிழமா ராத்திரி அங்க இருந்து பொறுமையா உருட்டிகினே வரம் பாரு
ம் ம் ம் ஸ்கூட்டர்ல போனியா பல்சர்ல போனியா
பல்சரு ஸ்கூட்ரா இருந்தா பிரேக்லா பிடிச்சே இருக்காது அந்த அளவுக்கு ஸ்கூட்டரா இருந்தா வேகமா இன்னு வேகமா இடுச்சுட்டு இருக்கு பல்சர்னா ஓரளவுக்கு பிரேக் இருக்குத்திக்கா பாரு பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது
ம் ம் ம்
பல்சர் வந்து டிஸ்க் பிரேக்கு டிஸ்க் பிரேக்னா இங்க புடிச்சா பக்கத்துல நின்னுடூ ஒன்னே ஸ்கூட்டர்லா நீ வேகமா புடிக்கினு நல்லா அழுத்தி புடிச்சா கொஞ்சொ டைம் எடுக்கும் போயி நிக்கரதுக்கு தீத்தீங்னே போ அந்த மாறி பிரச்சனலா இருக்குது
அதே படப்படப்புலே வீட்டுக்கு வந்துட்டே
வந்துட்ட ஒரு வழியா வந்துட்டு தூங்கி எழுந்து அதா நேத்து கால்ல போயி கொல்லில கஷ்டப்பட்டுனு கடந்து வந்து நேத்து மதியே ரேவதி போன் பண்ணுச்சு மதியனா மதியா இல்ல ஸ் ஆ ஆஹா ஒரு பதினொன் பதினொன்ற இருக்கு நெனைக்றே அப்பதா கொல்லில முடிச்சுட்டு ஊட்டுக்கு வரே போன் பண்ணி அமுது வாத்து செஞ்சு வச்சுக்றே கெளம்பி வாடா அப்டின்னுது நா இருக்கிற கண்டிஷன்லா நடக்கவே முடியல எப்டியாது ஊட்டுக்கு நடந்தே போய் படுத்துட்டா போதுனுற நிலைமைல நா வரே
ம் ம்
ஆ வாத்து வேனா ஒன்னு வேனா சொல்லிட்டு நேத்து சாந்தரா கூட நெனைச்ச நானு சரி போலாமான்னு பாத்தா இல்ல பாடி கண்டிஷன் சரி வர்ல ரொம்ப ஓவரா ஸ்ட்யின் பண்ணி முடியாத படுத்துட்டா நாளைக்கி ஷிப்ட் இருக்கு என்னா பண்றதுனு சொல்ட்டு நே வா ஆ ஆ
அண்ணனா வர சொல்ல அம்மு நானு இந் மாறி வச்சிருக்கோல அப்டின்னாங்க
சரி
நா மட்டு ஏ நெனைச்சே இவுங்க எப்டியு வரமாட்டாங்க இருக்குற டயடுல
ஆமா
நா சொன்னண்ணா அவுங்களே செடி நட்டுனு இருப்பாங்கண்ணி இப்ப ஃபோன் பண்ணா எடுப்பாங்களா என்னானு தெரில நா வேண்ணா பொறுமயா பண்றே அப்டின்னே
செரி
அதுக்குள்ளயே அவுங்ளே பண்ணாங்க அப்றோ
ஆ ஆ
அப்பதா வந்து அந்த பிளவுஸ் தச்சு தர சொன்னாங்க ஆ மித்து ஃபங்க்ஷனு கட்டிக்கிறதுக்கு இந்த பொடவ கட்டிக்லா அப்டின்னு சொன்னாங்க
சரி
நானு அப்பறொ அதே பொடவ அதே மாதிரி இருக்கு பிளவ்ஸு வேற எதனா வேற கலர் பிளவ்ஸ் போட்டுக்கினு
சரி
இது தச்சாலுமே யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு வேணா அப்டின்னுட்ட
சரி
அப்பறொ அவுங்க மேரேஜுக்கு தச்சாங்கல்ல இந்த ஆரி ஒர்க்கு வச்சது
ஆமா
அது குங்கும கலர்ல வரு இதுல பாடர்ல அந்த கலர் வருது
சரி
இது நல்லா இருக்கு காமனா அழகா இருக்குது இதுவே போட்டுக்கங்க அப்டின்னு சொல்லிட்டுதா அந்த அந்த பிளவுஸதா தம்பிக்கு வச்சு நானு சாரி கட்டினு இருந்தே உ நா கட்டனத பாத்துட்டு இரு இரு ஃபோட்டோ எடுத்து உங்க அப்பாவுக்கு அனுப்புறே உங்க அப்பா அப்டியே ஒடனே கால் பண்ணுவாரு பாரு பாத்துட்டு அப்டின்னு சொன்னாங்க
ஆ
நீங்க கால் பண்ணும் போது அப்றோ ந்த அதா உங்க அப்பா பாத்துட்டுக்கறாங்க பிரபு இரு சொல்லுவோ அப்பிடினாங்க
ஆ
ஆ ஆ நீங்க வேற எதோ அப்றோ பேசிட்டு வச்டீங்க
ஆமா
ஆ சும் சொட்டு மருந்து போட்டுயா அப்டின்னு சொல்லிட்டு கேட்டீங்க நா அங்கதா உக்காந்திருந்தே அவங் கூட சொன்னாங்க ஒரு ஃபோனே வரவே இல்ல நீ பண்ணேன்னு சொல்றியே அப்டின்னு
ம்
ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஆ கற்பகம் பால்வாடி ஆயா பால்வாடி டீச்சர் ஃபோன் பண்ணாங்க
எதுக்கு சொட்டு மருந்து போட்டீங் கேக்கவா ஆ பரவால்லயே பொறுப்பா கேக்கறாங்களா
ம் நாதா அப்பப்ப ஃபோன் பண்றல்ல அவுங்களுக்கு
ஆ ஆ ஆ
எதனா ஒன்னுனா ஃபோன் பண்ணுவல்ல
சேரி செரி
அண்ணிதா எடுத்னு வந்து குடுத்தாங்களே ஏதோ ஃபோன் வரு து இந்தாம்மா அப்டின்னு குடுத்தாங்க நானு தம்பி எல்லாரு வெளில உக்காந்துனு இருக்கோ
ம் சரி
அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ள வந்தாங்க காதுல வாங்கிட்டு எடுத்னு வந்து குடுத்தாங்க அப்பற நா இங்கயே போட்டு இருந்தக்கா நா இந்த மாரி ஊர்ல இருக்கே
செரி
இங்க போட்டுட்டேங்கா அப்டின்னு சொன்னா சரிமா அப்டின்னு சொல்லிட்டு வச்சாங்க
செர் செரி
உம் நேத்து சாந்திரம் நேத்து இன்னேரம்ல்லாம் செம்ம மழ
அந்த கொடுமைய யா கேக்குற நீ சொன்னதுல இருந்து செடி வேமா எட்டு வந்ட்டோம் தண்ணிர் ஏத்து பாச முடியல இன்னொருத்தவங்க பாஞ்சிட்டு இருந்தது கிடைக்கல செரி நாளைக்கு பாச்லா சொல்லிட்டு வர வந்துட்டாங்களா செரி நாளைக்கு போய் வெயில்ல காயறத வுட எங்க நேரொ மழ பெஞ்சா கொஞ்சம் ஏதாவ்து செடிக்கு நல்லா இருக்குமேன் நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன் மழ வர்ற அறிகுறியே இல்ல செரி நானு உள்ள உக்காந்து டிவி போட்டு படம் ஆரம்புச்சுட்டேன் திடிர்னு பாத்தா படப்படனு ஒரு சத்தம் வெள்ள மழ வருது அது அப்டியே வுட்ருந்தா வந்திருக்கும் மழ அம்மா என்ன பண்ணிட்டாங்க வெறவு நனையுதுடா அப்டின் வெறவுல போய் மூடுனாங்க பாரு அப்டியே நின்னு போச்சு அப்டியே நின்னு போச்சு அவ்ளோதான்
நாம ஒரு சேஃப் ஆனோம்னு வச்சுக்கேன் அப்டியே நின்னுடுங்க
கொஞ்சோ உஷாரா ஆயிடுது ஓ நீ மூட்றியா அதுக்கப்புறொ வந்தாதான போடா அப்டினு கெளம்பி
ஆம் ஒரு ஒரு தடையு அந்த மாரிதான் நடக்குது நம்ப அப்டியே துணி கூட வெளியில கடந்து இருக்குதுனா
அப்டியே நெனைய வுட்டா நல்லா வருது
வருது நாம்ப உஷாரா எல்லாத்தையும் எடுத்து ஏரொ கட்டி க்ளீனா வச்சுட்டு நம்ம வேடிக்க பாக்கலாம்னு ஒக் கார நேரத்துக்கு மழையே வர மாட்டிது
ஆ போட்ட ஆனா இந்த வருஷம் அணியாயொ அனலு தாங்க முடியது அளவு
பூ பச்சுக்கினே அண் அண்ணிதான் பூ பச்சுக்கனே நா தம்பிய பாத்துன்னுந்தேன்
செரி
அப்பதான் திடீர்னு ஒரு பைபாஸுக்கு நேரா தெரியுது நானு அண்ணி இங்க பாருங்களே வானவில் தெரியுது அப்டின்னு சொல்றே தம்பி அப்பதான் ஊ ஊனு கையே காமிக்கிறான்
ஆ ஆ
ஓ ஓன் கண்ணுக்கும் தெரியுதாப்பா அவுங்க கடச்சன தென்ன மரம்லா காத்து அடிக்குது அதான் கைய காமிக்கிறான் பறக்குதுனு
ஆ ஆ
ஒரு ஜாலிக்கு எறங்கிய மனசு வரல எறங்கறதுக்கு
ஆ
அவரு ஜாலியா மெத்தைல ஆடுனாரு கீழ வுழுந்து காத்து அடிக்கிட்டுக்கு நல்லா வேள ஆனா பகல்ல மட்டும் மழ பெஞ்சிருந்ததுனாச்சுக்கியாவ
சரி
தம்பிய புடிச்சே இருக்க முடியாது
வெள்ள ஓடி ஓடி ஓடி பாத்துருப்பானா
கட்டுல்ல இருக்றா நைட் நைட்ல டைம்ல வந்ததுக்கே அவன் வெளில வெளில ஓடி வாரான் ஒன்னு கேட்ட துறந்து விட சொல்றான் இல்லன்னா இந்த கதவ தெறக்க சொல்றான்
ம்
பட்டு பட்டுன்னு எறங்கி கீழ ஓடி வந்துர்றான்
செரி
ஆனா இந்த மழ ஏன் வந்ததுனா நேத்துதா என்ன பண்ணும் அனல் தாங்களேன்னு சொல்லிட்டு மோட்டரு போட்டு
ஒரு அஞ் அஞ்சு மணி இருக்கு அ இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நடுவுல சந்த இருக்குல்ல அது ஃபுல்ல தண்ணி அடிச்சு உட்டாங்க அண்ணி
சரி
நா வேண்னே தண்ணில ஆற்ற எங் அம்மாகுட்ட திட்டு வாங்க்கினு வேற
அ அ
கென்னி பாத்துட்டு தம்பியு ஓடியாரா வாடா நீலு நானு வெள்ளாலான் சொல்லிட்டு மோட்ரு போட்டு உட் டு ஆனா தம்பிய எங் அம்மா உடவே இல்ல
சரி
நா மட்டு ஆனா தைய தக்க தக்கன்ச்சி தண்ணிய வாரி வாரி அர்ச்சின் இர்ந்த
சரி
அது அடிச்சு நேரந்தா மழை வந்துடுச்சு போல
அ அ
அ த தண்ணி அடிச்சிட்டு சரி இங்க ஈரமாக இருக்குது இங்க வச்சுருந்த செட்ட ஆகாது தம்பி அப்டின் சொல்லிட்டு தா திகிட்டு போனது
சரி
மெத்தைலேந்து கீழ வரதுக்குள்ள எடோ காஞ்சி போச்சு
ஆ
அப்புடியே மழ வர ஆரமிச்சுது அப்புற பாயி எல்லா அங்க மேலயே கடந்து பாரு அதல்லா எடுத்து கீழ போட்டுட்டு
ஹ
உள்ள வந்து நொழையிற பட பட படன்னு மழ
ஆ
சை இது டக்குனு உட்டுடுச்